அப்றோ ஏ
ஹலோ
தோழி வணக்கம் வணக்கம் தோழி நல்லா இருக் ந்தா
ஆ நா நல்லா இருக்கே தோழி நீங்க நல்லா இருக்கீங்களா தோழி
நல்லா இருக்
என்ன பண்றீங்க தோழி சாப்ட்டாச்சா உம் நல்லா இருக்காங்க தோழி உங்களுக்க கேக்குது
சாப்ட்டே சாப்ட்டே கணவரு பைய இன்னு வரல அவுங்க வந்த உன்னுதா இனிமே தோச ஊத்து குடுக்கனு வாசல்லா தா உட்காந்துட்டு ச்சக்கன் பாத்துட்டு ப்பதும் இதே டைம் தான் வருவாங்க பத்து பத்தரைக்கு தா வருவாங்க எல்லா நல்லா இரு
பத்து பத்துக்கு ஓகே தோழி இரவு என்ன உணவு
அ தோச இன்னைக்கு எங்களுக்கு வந்து அம்மாவாசங்கர அதனாலா ஆமா சாம்பார் இன்னைக்கு நாங்க நான்வெஜ் எதுவு எடுக் ல அம்மாவாச சாம்ப ரச வச்சு ரெண்டு காய் செஞ்சு அப் அப்போல்லா செஞ்சோ ஒரு சின்னதா இனிப்பு வக்கனு பாயசோ வக்கணு அதனால இரவு வந்து டி ப் வந்துதா தா சாப்டணு அதனால இப்ப அவுங்க வந்த உடனே தோச ஊத்தி குடுக்கணு வந்துகிட்டு இருக்காங்க ஆன் தி வே
உம் ஓகே தோழி
நா இருந்த சாப்பாட எட்டு மணி போல சாப்டுட்டு கொஞ்சோ சக்கர இருக்கு த நல்ல மாத்தரய போட்டுட்டு ஆ துணியெல்லாம் மடு மடிச்சி வச்சிட்டு கொஞ்ச வீட்ல வேலயெல்லா பாத்துட்டு வந்து வாசல்ல போட்டிகோல வந்து உக்காந்துருக்கோ
பாக்றிங்க
சக்கரவே இருகுறதனால சுகர்
இது வந்து இப்ப வந்த தா இல்ல இதுக்கு முன்னாடியே இருக்குதா தோழி
எனக்கு வந்து ஒரு எட்டு வருஷொ இருக்கு அவருக்கு வந்து பி பி சுகர் ரெண்டுமே இருக்கு சுகர் வந்து அவருக்கு ஒரு ஆறு வருஷொ பி பி வந்து ஒரு இருவத்தஞ்சு வரு ஷொ இருக்கு மாத்திர போட்டுகிட்டே இருக்காரு இப்ப சொல்றது வந்து ஒரு ஒரு ஆ று வருஷமா அவருக்கிரு க்கு எனக்கு ஒரு எட்டு வருஷமா இருக்குது
இன்சுலின் எதா போட்றீங்ளா
அந்தளவுக்கு இல்ல சிஸ்டர் க தோழி அந்த அளவுக்கு இன்னு வர்ல மாத்தர மட்டு போர்றே காலைலயு இரவும் போட்றே ரெண்டு நேரொ
வேற என்ன தோழி இரவு வந்து தோச மட்டுந்தா கொழம்பு எது இல்லயா
தோச சாம்பாருக்கு நா உங்களுக்கு வந்து இந்த மெளகா சட்னி வந்து பூண்டு சட்னி மாரி இருக்கும்ல அத அரச்சு‌வச்சுட்டே இப்ப அவுங்க வந்தாங்கனா தோச மட்டு ஊத்தி குடுக்கணு ஹாட்பாக்ஸ்ல ஊத்தி வச்சுறேனே இந்தா வந்துகிட்ருக்கோ வந்தறோ வந்தறோகுறாங்கா
பேருமே சேந்துதா பேயிருக்காங்களா வெளிய
ஆஃபீஸு ஆமா டிராவல்ஸு சொந்தமா வச்சிருக்கோ அதுனால வந்து கொஞ்ச தூரொ நாங்க வீடு கட்டி இப்ப கொஞ்சொ அவுட்டோருக்கு வந் ட்டே அதனால நானுந்தா போயிருவே இன்னக்கி ஞாயிற்றுகெழம வீட்ல வேல நறையா துணி வாரத்துல ஒரு நாள் நா வீட்ல இருப்பே வேலயெல்லா முடுச்சுட்டு இன்னக்கி இருக்க இல்லாட்டா நானு அவரு பைய மூணு பேரு அதாது அங்கட்டு போகைல எல்லா வண்டி டூ வீலர்னு எல்லா எடுத்துப்போ இங்க வீட்டுக் வரைல மட்டு இங்க ஒரு வண்டியு காரு நி்க்கு ஒரே டிராவல்ல எல்லா வந்துக்குறது காலைல எல்லா ஒன்னா போறது
தோழி அப்ப‌ தோழி வேற இன்னயோடய நாள் உங்களுக்கு எப்டி தோழி போச்சுது
ஆ கொஞ்சொ வேலதா அதிகமா இந்துச்சு எப்போது ஞாயிற்றுக்கெழம வீட்லந்து வேலய பாப்பே இன்னை கொஞ்ச அதிகமா போச்சு இந்த அமாவாசந்தனால எக்ஸ்ட்ராவா வீட கூட்டி தொடச்சு எல்லா அலசி போட்டு அன்னால அல்லாத்தையு மடுச்சு வச்சு இப்ப தலாணி ஒர பெட்ஷீட் எல்லா போட்டு சோபா கவர் எல்லா மாட்டி வுட்டு அதாவுது இருக்குற வேலயோட இன்னைக் கொஞ்ச எக்ஸ்ட்ராவா அந்த அமாவாசன்றதுனால கொஞ்ச எல்லாமே அலசி போட்ற மாரி அது மாரி ஆனதுனால கொஞ்ச வேல பளு கூடுதலா இருக்கு நா மட்டுந்தா செய்யணு பொண்ணுக்கு வந்து திருமண ஆயிடுச்சி ஒரு ரெண்டு ரெண்ற வயசுல ஒரு பேர இருக்காரு கோயம்புத்தூர்ல இருக்காங்க பையனுக்கு வந்து இப்ப போன மாச பதினெட்டாந் தேதி நிச்சய பண்ணிருக்கோ வர செப்டம்பர் பதிமூணு திருமணம் தோழி ஆ வந்துட்டாங்கனா கொஞ்ச வேல சொம கொறையு ஃபுல்லா நம்மவுட தேவையில்ல நம்ம பார்த்து ரெண்டு பேரும் அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சுக்க வேண்டிதான் ஆமா என்னா பண்றது தனியா உட்காந்துருக்கேன் மருமக வந்துட்டாங்கன்னா கொஞ்சம் பேசிட்டு இருப்போம் ஏதாவது வேலையை பார்த்துட்டு இருப்போம் பகிர்ந்துகிட்டு பேசிட்டு இருப்போம் இப்ப நான் மட்டும் தனியா இருக்கேன் இப்ப நானும் இல்லன்னா வீட்டுல வீடு பூட்டிதான் இருக்கும் நாங்க எல்லாம் பத்தரைக்குதான் வீட்டுக்கு வருவோம் ஒன்னா ம்
பத்தரை ஆயிருமா அப்ப போய்ட்டு வரதுக்கு
தான் ஆபீஸ்ஸு அதுக்கு அப்புறமும் பத்து மணிக்கு ஒரு பையன் வந்து ஸ்டாஃப் மாத்தி விடுவாங்க ஏன்னா அது கால் டாக்ஸிங்கிறதுனால இருபத் நாலு மணி நேர சர்வீஸ்ஸு வண்டி போன ஒ அப்டிலாம் அன் டைம்ல முடிப்பாங்க எங்கயாது டிராவல் போயிருப்பாங்க இல்லையா கஸ்டமரு அவுங்களாம் வந்து குளோசிங் குடுப்பாங்க பன்னெண்டு மணி வருவான் ஒரு மணிக்கு வருவான் விடிய கத்தாலா நாலு மணிக்கு முடியும் ஏற்காடு ஒரு பையன் போயிருக்கு மூணாறு போயிருக்காப்புல திருப்பதி ஒரு வண்டி போயிருக்கு கேரளா இதுக்கு போயிருக்கு ஒரு வண்டி சித்தூர் கேரளா அந்த அதுன்னா சித்தூர் ஹைதராபாத்து ஒரு வண்டி போயிருக்கு இதெல்லாம் அப்பப்போ வரதுனால நம்ம தெரிஞ்ச பையன் வேலைக்கு அந்த பையன் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க பத்து வருஷம் வேலை பாக்குறாரு அவரு வந்து நைட்டு பத்து மணிக்குதான் அந்த பையன் வந்து மாத்தி விடுவாரு ஆபீஸ்ல ஒரு ஆளு இருந்துகிட்டே இருக் கனும் தோழி அதனால வந்து அவங்க வந்தொனே மாத்தி விட்டுதான் நாங்க கீழ இறங்கி வருவோம் வந்துட்டு அதுப்புறம் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு படுக்க பன்னெண்டு மணி ஆயிடும் இது இது தினமும் ஒரு ரொட்டீனான லைஃப்பு அப்படியே போயிட்டு இருக்கு ஆமாமா ஒன்னும் கஷ்டமாலாம் இல்ல இது எங்களுக்கு பழகிருச் அதனால இப்போ பார்த்தீங்கன்னா பொண்ணுக்கு திருமணம் முடிஞ்சோனா வீடு கட்ட ஆரம்பிச்சேன் பொண்ணுக்கு இருவத்து ரெண்டுல கல்யாணம் பண்ணோம் இருவத்தி மூணுல பேரன் பொறந்தாரு அதுப்புறம் இருவத்தி நாலு ஸ்டார்டிங் பூஜை போட்டு லாஸ்ட்ல செப்டம்பர் மாசம் பூஜை போட்டோம் அதுக்கப்புறம் போன இருபத்தி அஞ்சு மார்ச்ல குடி வந்தோம் வீடு கட்டி முடிச்சுட்டு ம் கொஞ்சம் அக்டோர்ல வந்து வீடு கட்டி வந்ததுனால இப்ப அது கொஞ்சம் கடன் சுமை எல்லாம் வந்ததுனால கொஞ்சம் வீட்டுல இருந்தே வேலை பாக்குறது சாரி பிசினஸ் பண்றது என்ன வருமானம் நம்ம என்ன அவருக்கு கணவருக்கு என்ன சப்போர்ட் என்னால பண்ண முடியுமோ ஏன்னா ஹவுசிங் லோன் போடக்கூடாதுன்னு போட்டு கடைசியில ஒரு ரொம்ப இல்ல ஒரு வீடு பினிஷிங் முடியிற ஸ்டேஜ்ல ஒரு பத்து பன்னெண்டு லட்சம் ரூபாய் லோன் போடுற அளவுக்கு ஆயிடுச்சு பொருளாதார சிக்கல் அதனால செரி வீடு கட்டடம் நிக்க கூடாதே அப்படின்னுட்டு நம்ம பிசினஸ் சொந்தமா பண்றோமே செரி பரவால்ல அப்படின்னு ஒரு லோனை போட்டோம் குட்டியா அது பன்னெண்டு லட்சம் அது பாத்தீங்கன்னா ஏன்டா போட்டோனு இருக்குது மாசம் இருபத் எட்டாயிரம் பிரைவேட் பேங்க்ல வேற ரொம்ப முடியல இப்போ அதோட அதா பையனுக்கு திருமணம் அத தேடிகிட்டு இருந்தேன் கரெக்ட்டா அதுவே வேற அமைஞ்சிருச்சு இப்போ அதுக்கப்ப என்ன ஆமா இப்ப செப்டம்பரு அவங்க நான் வந்து நவம்பர் டிசம்பர்ல வைக்கலாம்ன்னு பாத்தேன் ஐப்பசி இந்த மாதிரிலாம் அவங்க இல்ல அவ்வளோ தூரம் வேணாம் ரெண்டு மாசம் கழிச்சு ஆவணி மாசம் வச்சிடலாம் அப்படின்னாங்க பொண்ணு வீட்ல இன்னும் நிச்சயம் பண் ஆனா ரொம்ப நாள் தள்ளி போட கூடாது செரின்னுட்டு போ வச்சுட்டேன் இப்ப என்னன்னா கல்யாணம்னா நமக்கு செலவு இருக்கே பையன் வீட்டு சைடுல தாலி துண்டு பட்டு பொடவ பட்டு வேட்டி கல்யாண செலவு மண்டப செலவு ஐய்யயோ நான் வீட வேற கட் டி இந்த டைம்ல எனக்கு இப்ப திடீர்னு அதாவது ரெண்டு வருஷம் ஒன்ற வருஷமா பார்த்துக்கிட்டு இருந்தேன் அ டக்குன்னு அமஞ்சிருச் சு அது இப்ப பாத்தீங்கன்னா அது ஒரு செலவு இப்ப என்னன்னாலும் பண்ணி தானே ஆகணும் பையனுக்கும் இப்ப வயசு கரெக்டா முப்பது ஏஜ் கரெக உடனே இது பண்ணிடலாம் அப்டின்னு சொல்லிட்டுதா பேசி முடிச்சுட்டே தொண்ணூத்தி இருபத்தி ஆறு பண்ணோ இருத்தஞ்சுல பாத்து இருபத்தாறுல கல்யாணம் பண்ணே இப்ப பொண்ணுக்கு வந்து முப்ப சாரி இருத்து எட்டு வயசு
உம் எனக்கு நாளைக்குதா காலேஜ்டே ஓபன் பண்ணா இன்னும் எ சே காலேஜ் போகி
ஓ காலேஜ் இப்பதானா
காலேஜ் நாளைக்கு செகண்ட் இயர் ஓபன் போகுதே
ஓ உம்
ஓப்பன் பண்றாங்க ஓ நாளைக்கு அதுக்கு எல்லா பிரப்பர் பண்ணி வச்சிருக்குது புக்ஸ் எல்லாங் கெடயாது ஜஸ்ட்டு பேக்கு டிஃபன் பாக்ஸு லஞ்சு எவ்வளவுந்தான் அப்றோ யூனிஃபாம் யூனிஃபாம் அயன் பண்ணணு அயன் பண்றதுக்கு லைட் பயமாக இருக்குது ஓட்ட விழுந்தரக்கூடாது
அஹ அதுக்கு தோழி நீங்க ஒரு டவல் இருக்குல்ல ஒரு டவல போட்டுக்க அதாவது நா வந்து சேரீ ப்ரீ ஃபிளீட்டிங் பண்றே கஷ்டமர்க்கு பண்ணி குடுக்குறே அ இந்த இதுக்கு அமௌண்ட்டுக்கு தா அதுக்கு வந்து அந்த கிளாத் ஒன்னு விக்குறாங்கல்ல மேட்டு அது இது வாங்கி வச்சிருக்கே கிளிப்பு இதெல்லா பீரீஃபிளீட் வேணும்ல கம்பல்சரி அந்த கிலிப் எல்லா வச்சிருக்கே மேட்டு குடுக்குறே அது மாரி ஒரு டவல போட்டுட்டு அயன் பண்ணுங்க ஒன்னும் பயமே இல்ல
நா டென்த்ல வந்து ஒன் டைம் வந்து யூனிஃபாம் அயன் பண்ணே ஸ்கூல் யூனிஃபாம் அயன் பண்ணவும் ப்ப கையில ஓட்ட உழுந்துருச்சு நல்ல வேல யூனிஃபாம் கோட்டு சோ அதனால போட்டு சமாளிச்சு எப்டி போயிடுச்சு அதுக்கப்புற வந்து யூனிஃபாம் அயன் பண்ண மட்டு
நம்ம அஐஸ்ட்டபுள் இருக்குது அதாவது வந்து அதுல வந்து பிளா பாலிஸ்டர் துணிக்கு ஒன்னு காட்டனுக்கு ஒன்னுன்னு அத ஒன்னும் பண்ணணும் வீட்டுக்கு அதுக்கு தகுந்தாப்புல இருக்கும் இல்லையா ஜ நம்ம அத திருப்பி வக்க தெரியில அப்டின்னா ஒரு டவல் அப்டே ஒத்தையில விரிச்சி போட்டு நம்ம இப்போ சட்ட அயன் பண்றோனா அத விரிச்சி போட்டு அந்த டவல அது மேல போட்டு அப்டே அயன் பண்ணோம்னா என்ன ஆனாலும் அதுல போயி விழுகாது டேரக்ட்டா துணியில போயி உக்காரதெல்ல ஓட்ட விழுகாது அதிகமா ஹீட் ஆயிட்டாலும் ஒரு சும்மா ஒத்தையில ஒரு துணிய போட்டுக்கோங்க அது மேல ஆ ஷால் கூட வேணா டவல் மாரி எதா காட்டன் துணிய போட்டு நம்ம யூனிஃபார்ம் அது மேல அத விரிச்சி உட்டுட்டு அயன் பண்ணா அதோட சேந்து அதும் அயன் ஆயிரும் அப்ப நமக்கு எ ஃபால்ட்டு துணி ஃபால்ட் ஆகாது
இன்னும் நாளைக்கு காலேஜ் போ சொல்லிருக்காங்க பஸு கெடைக் கனுயோ எல்லாமே யோசிச்சிட்டு இருக்கோம் மார்னிங் நான் வந்து கன்னியாகுமாரி தோழி இங்க இருந்து கன்னியாகும அங்க இருந்தே பஸ் வந்து இங்க வந்து இப்போ ஒரு வீடு மாறி இரு க்கன் ஃபஸ்ட்லந்து வீட்ல இருந்து பஸ் ஏர்னா ஒரு பத் பு ச இருவது து நிமிஷத்துக்கு காலேஜி போய் சேந்தரலான்னா இங்க வந்து பஸு கெடைக்க இருவத்தி இருவது நிமிஷம் ஆகுமா
ஏலே அப்பா அது அப்ப அப்ப டயம் எந்த டயத்துக்கு பஸ் ஸு வருது அதுக்கு தகுந்தாப்புல போய் நின்னுங்க ரொம்ப நேரம் க வெயிட் பண்ணாம அத ஃபாலோ பண்ணிக்கிலா இல்ல ஃபர்ஸ்ட் டைம்கிறனால தெரியாது
நாளைக்கு அதா ஃப்ரெண்ட்டு சொன்னா ஃப்ரெண்ட்டு சொன்னா நீ பஸு ஏறன ஒன்னே சொல்லு நா உங்கன உண்டு ரோட் பக்கத்துல அவ வலிய வந்துருவ நம்ம சேந்து போயிறலாம் அப்டின் சொன்னா சரி பாப் போன் சொல்லி வச்சிருக்கன்
ம் சேரி சேரி என்ன குரூப் எடுத்திருக்கீங்க என்னாது இன்ஜினியர் ஆ என்ன இன்ஜினியர் னியரிங் காலேஜா என்ன ஒரு ஆர்
இல் ஆட்ஸ் காலேஜ் தா தோழி
ஆட்ஸ் காலேஜி ஆ ஆ நாங்க கூட இப்ப பொண்ணு பாத்துருக்கறது வி திருநெல்வேலி தாண்டி பாபநாசம் லாஸ்ட்டு அங்க தான் ஆமா ஆமா அவ்ளோ தூரம் டிஸ்டன்ஸ்ல பாத்துக்கீங்கனுல்ல சேரி பரவாயில்ல பொண்ணு அமைஞ்சிருச்சி பத்து பொருத் தருக்கு சரி ஓகேன்னு எல்லா ஆ ரெடி பண்ணியாச்சி மிக்க மகிழ்ச்சி தோழி நம்ம நரையா விஷியங்கள் கலந்துருக்கோம் ஆ ஓகே நன்றி ஜீவானஷ்